ஹலோ
கேக்குதா ஹலோ ஹலோ கேட்குதுங்களா
ஆ கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்கே பையே அண்ணாலா நல்லா இருக்காங்களா
அ நல்லா இருக்காங்க. உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா?
ஆ எல்லா நல்லா
ஹலோ சரியா கேட்க மாட்டேங்குது.
இப்ப கேக்குதுங்ளா?
ஆ கேக்குது
என்னா பண்ணிட்டு இருக்கிங்க
என்ன கேக்குறீங்க
என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னே
நா டி வி பாாத்துட்டு இருக்கே
டி வி பாக்குறீங்களா நைட் டிஃபன்லா ஆச்சா
இல்ல இனிமேதா உங்க வீட்ல ஆச்சா
இனிமேல் தா என்ன ஸ்பெஷலு
இன்னிக் ஒன்னு ஸ்பெஷல் இல்ல நாளைக்கு தா ஸ்பெஷல்
ம் பையே என்ன பண்ணிட்டிருக்கா?
பையே வெளையாடீட்டிருக்கா
ஸ்கூல்லா போறானா?
ம் ஆ போயிட்டுதா இருக்கா. சாம்பார் எப்படி செய்யறது அ பரவால்லே சாம்பார் எப்படி செய்யறதுன் கேட்டே
என்னா சாம்பார் இட்லி சாம்பாரா சாப்பாட்டுக்கு சாம்பாரா
அ இட்லி சாம்பாரே சொல்லுங்க
இட்லி சாம்பாரு பாசிபருப்பு இருக்கு இல்லையா
ஆமா
பாசி பருப்பு எடுத்துக்குங்க கொஞ்சோண்டு தோவரம் பருப்பு எடுத்துக்குங்க
செரி
நா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு எல்லாமே வேக போட்ருவே பாசிப்பருப்பு அ தோவரம் பருப்பு கொஞ்சோ அது கூட தக்காளி சின்ன வெங்காயோ கருகாப் அப்றோ மல்லித்தல லைட்டா மஞ்சத்தூள் லைட்டா வெளக்கெண்ணயு ஊத்தி நல்லா வேக வெச்சுருவே.
ஓகே
வேக வெச்சுட்டு அதுக்கு பின்னாடி அது கூடயே சாம்பார் தூளும் போட்ருவே. சாம்பார் தூள் கொஞ்சோ மல்லித்தூளு போட்டு நல்லா வே பருப்பு விசில் விட்டு எடுத்துருவ. எடுத்து லைட்டா கடஞ்சிட்டு
செரி
அதுக்கு பின்னாடி எண்ண ஊத்தி வெங்காயோ கருகாப்பில் ஜீரகோ மொளகா போட்டு தாள்ச்சு ஊத்திடுவே அவ்ளோதா சாம்பார் அவ்ளோதா இட்லி சாம்பார் அவ்ளோதா காய் போட்டு நம்ம சாப்பாட்டுக்கு செய்யறதா ந்தா அது வேற மாரி வெச்சுக்குவோ இட்லி சாம்பார் அவ்ளோதாப்பா சிறு பருப்பு போட்றனால நீங்க எப்டி செய்வீங்க?
நாங்க வந்து இஞ்சி பூண்டு பச்ச மொளகா அப்றோ வந்து தேங்கா ஆமா இஞ்சி பூண்டு பச்ச மொளகா தேங்கா அப்பறோ வந்து தக் க்காளி எல்லாத்தயு போட்டு வதக்கிட்டு மிக்சில போட்டு அரச்சு அப்பறோ வந்து கடுகு கருவேப்புல போட்டு தாளிச்சு அரச்சத எடுத்து அதுல ஊத்திருவோ
அது வந்து இட் அது என்ன சாம்பாரு
அது வந்து பொட்டுக்கடல வச்சு செய்வாங்க அந்த சாம்பாரு எங்க மாமியார் செய்வாங்க
அப்பிடியா அது தக்காளி சாம்பார் தான நீங்க சொல்றது
ஆமா
எல்லா வதக்கி செய்யறது அ தக்காளி சாம்பார் ஆ அது வந்து தக்காளி சாம்பார்
ஆமா
அதுவு டேஸ்ட்டா இருக்கூ நா சொன்னது வெறு சாம்பார் பாசி பருப் போட்டு சாம்பார் லயா அந்த சாம்பார்
சேரி சேரி
என்ன நைட்டுக்கு அத்தானா
ஆமா நைட்டு இப்ப அத்தா செய்யணு
ம் ம் ஆ ட்ரை இட்லியா தோசையா
இன்னிக்கு தோசதா எப்போமே
எப்போமே தோசதானா
ஆமா இட்லி அவ்ளோக்கா சாப்ட மாட்டாங்க
இட்லி தான நல்லது
ஆனா சாப்ட மாட்டாங்க தோசதா கேப்பாங்க
செ
உங்க வீட்ல என்ன சாப்பாடு
நானுந் தோசையா இட்லியானு தெரியல ஏதா ஒன்னு செய்யணு மாவிருக்கு எதா ஒன்னு செய்யணு இட்லி ஊத்தனா நீங்க சொன்ன அந்த கொழம்பு வச்சு பாக்கணும்
செரி
தோச ஊத்துற மாரிந்துச்சுன்னா சாம்பார் தா கேப் ப்பாங்க பருப்பு சாம்பார் தேங்கா சட்னி
சேரி செரி
மதியோ என்ன சமச்சீங்க
மதியானோ சாம்பார் பருப்பு சாம்பார்
பர்ப்பு சாம்பார் வெறு பருப்பு சாம்பார் மட்டுமா
ஆமா
கடச்சிட்டு இன்னிக்கு எங்க வீட்ல என்னது ஆ ரசோ பாவக்கா பொரியல் இன்னைக்கு எங்களுக்கு கரண்ட் ஆமா கரண்ட் இல்லையா ஷடவுன் இல்ல மதியோ ரொம்ப நேரோ கரண்ட்டு போயிருச்சு ஃபோர் அவர்ஸ் பக்கோ கரண்ட் இல்ல அதனால சமைக்க முடியல
ஓகே
ம் அப்புறோ புது வீடு எல்லா என்ன சொல்லுது
ஆ. புது வீடு பரவால்ல எல்லா சைலண்டா இருக்காங்க
சைலண்ட்டா இருக்காங்களா
ஆமா
ம் மாமனார் மாமியார் வந்தாங்களா
அவங்க வந்தன்னக்கி வந்தாங்க அதுக்கப்பறோ வரல
எப்ப வந்தீங்க புது வீட்டுக்கு திங்க கெழமையே வந்துட்டீங்களா
திங்க்கிழம தா வந்தோ ஆமா திங்ககிழம வந்துட்டு செவ்வாகெழமதா பால் காச்சுனது
சேரி சேரி அண்ணே ஞாயித்துக்கெழம வந்துருவேன்னு சொன்னாங்க
ஞாயித்துக்கெழம வரல அந்தன்னைக்கி ஞாயித்து கெழம வந்துட்டோ அந்த வீட்ல தங்கிட்டோன்னு நெனைக்கிறே
ஆ பக்கத்துலல்லா பரவால்லயா
ஆ பரவாயில்லைங்க
ஆ அப்பறோ தம்பிக்கு ஸ்கூலுக் போயிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்குங்ளா இப்
ஆ ஈஸியா இருக்கு இது கொஞ்சோ அஞ்சி நிம்ஷத்துல போயிட்டு வந்துருவா
ஆ சேரி சேரி தம்பி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்டா இப்போ
ஆமா இப்ப தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆ செகண்ட் போயிட்டா
செகண்ட் போய்ட்டாரா
ஆமா ஒங்க பையே எத்தனாவது போவோ எப்ப படிக்க போறா ஆ நீங்க எப்ப சேத்துவீங்க
அடுத்த வருசந்தா சேத்தணு எல் கே ஜி சேத்தணு மூன்ற வயசு ஆயிருல்ல அப்போ
பிரி கே ஜியா இல்ல அந்த பால்வாடில சேத்துவீங்கலா
பால்வாடி சேத்துற ஐடியா இல்ல வேன்னா ஒரு பத் து நாள் மட்டு விட்டு பாக்கலா ஸ்கூல் போறானா இப்பவே ஸ்கூல் போறயா தம்பி போமாட்டே அப்டிங்கிறா
ஓகே
அவ நம்ம எல் கே ஜி கொண்டு போய் பணோ கட்டி சேத்துனம்னா வேஸ்டா போய்றக்கூடாது ஆனா போமாட்டேன்னு அழுதானா
அது பசங்க கூட வெளயாட ஆரம்பிச்சா போயிருவா
ஒரு பத்து நாள் மட்டு இங்க சத்துணவுல விடலாமான்னு ஒரு இது ரெண்டாவது பக்கத்துலயே இருக்கறனால வீட்டுக்கு ஓடி வந்துருவானேன்னு பயோ அடுத்த ரோட்ல தா இருக்கு அடுத்த ரோட்லயே இரு க்கு ஆ நம்ம வீட்டுக் பின்னா அப்டி முன்னாடி ஆப்போசிட்ல
அப்ப சேரி சேரி
விடமாட்டாங்க வெளியல்லா இருந்தாலு ஆ மிஸ் இருப்பாங்க இருந் தாலு இருந்தாலு இவே இருப்பானான்னு ஒரு இது சேரி இப்பதா ரெண்டர வயசு ரொம்ப குட்டியா வேற இருக்கானா இந்த டிசம்பருக்கு அப்பறோ விட்டா கூட மூணு வயசு ஆயிரு ஒரு பத்து நாள் மட்டு போகட்டு அதுக்கப்பறோ ஜூன்ல கொண்டு போய் எல் கே ஜி சேத்திறலான்னு இருக்கே
சேரி சேரி
தம்பி படிக்கிற ஸ்கூல் பரவாஇல்லைங்ளா
அ ஸ்கூல் பரவால்ல
ஆ நல்லா படிக்கிறானா
ஆ இப்ப கொஞ்சோ படிக்கிறா டியூஷன்லா போனாங்காட்டி கொஞ்சோ படிக்கிறா
டியூஷன் வேற சேத்திட்டீங்ளா
இந்த வருஷோ சேத்தல போன வருஷோ சேத்துனோ அதுனால கொஞ்சோ படிக்க ஆரம்பிச்சிருக்கா
சேரி சேரி இப்பென்ன வெளயாட போயிட்டானா
ஆமா இப்ப வெளாடிட்ருக்கா
வெளிய பிள்ளைகல்லா இருக்காங்களா பக்கத்துல
இல்ல வெளி இங்க யாரு இல்ல
ம்
சைக்கிள் எடுத்து வெளயாடிட்ருப்போ
சேரி டீயெல்லா குடிச்சாச்சா
ஆஹ் குடிச்சாச்சு நீங்க
நா குடிச்சாச்சு அப்பவே குடிச்சாச்சி
சரி சரி அம்மா என்ன பண்றாங்க
அம்மா தம்பிய வச்சு வெளயாடிட்ருக்காங்க வெளிய வாக்கிங் போயிட்டாங்க ரெண்டு பேரு
சரி சரி
அவனுக்கு ஈவினிங் ஆனா வாக்கிங் போகணு ஆமா கொஞ்ச நேரமாவது போகணு ஆ பரவால்ல பரவால்ல இப்போ
சரி சரி
டேப்லெட் போட்டே தா இருப்பாங்க பரவால்ல
சரி சரி
அப்றோ
அப்றோ என்ன பண்றது
அப்றோ சொல்லுங்க நீங்க தா சொல்லணு அண்ணா வீட்லதா இருக்காங்ளா வேலைக் போறாங்ளா
இல்ல அவரு வேல கேட்டுட்ருக்காரு அவர் போயிருவாரு
யா
ஆமா
நீங்க எதுவு வேல பாக்குற மாரி ஐடாவு ஐடியால
எனக்கு சொல்லிருக்காங்க சொல்றேருக்காங்க ஒரு எடத்துல
ஆம்
கெடச்சா அங்க போலான் பாத்துட்ருக்கரே
பக்கத்துலேவா
தெரில எங்க போடுவாங்கன்னு
ம் அப்புறோ அங்க ஊர்ல எல்லா நல்லா இருக்காங்களா அம்மாலா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க
ம் நீங்க படிச்சிருக்கீங்கல்ல ஹலோ
என்னது
ஹல் நீங்க படிச்சிருக்கீங்கல்ல
ஆமா
இதுக்கு முன்னாடி ஏதாவது வேல பாத்துட்டு இருந்தீங்ளா
இல்ல நா வேலைக்குல்லா எங்யு போல
எங்யு போகல இப்ப என்ன வேல கேட்டுருக்கீங்க
என்னது
என்ன வேல கேட்டுருக்கீங்க
எனக்கு சூப்பர் மார்க்கெட்ல சொல்லிருக்காங்க ஸ்டாப் மாரி செரி கெடைச்சா அங்க போலான் பாக்கறே
அப்படியா அக்கோண்ட்ஸ்ல்லா தெரிமா பாக்க
என்னது
அக்கோண்ட்ஸ்லா பாப்பீங்ளா
அக்கௌண்ட்ஸ் எனக்கு பாக்க வராது
வராதா
ஆமா
செரி செரி சேல்ஸு அந்த மாரியா
ஆமா
ஆ செரி செரி ஆ ஓகேங்க செரி பாருங்க
செர்